வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ம் ம் சாப்டீங்களா தோழி என்ன சாப்பாடு
ஆ அந்த முருங்கக்காயு அந்த பயிருங்களையு போட்டு ஒருப் புளி கொழம்பா வச்சு வுட்டு ஏதா ஒரு ஸ் ஃபிரைட்ரைஸ் மாரி செய்யணு ஓ அந்த வத்தல் கூட இருக்குதா வறுத்துக்கலா அந்தம் மாம் பழோ வாங்கி வச்சிருக்கே அது கூட போது
அவ்ளோதா அதுக்குமேல என்ன ம்
எதோ ஒண்ண பண்ணிக்க வேண்டியதா
சேரி சேரி சேரிங்க தோழி சேரிங்க
நாங்க சமீபத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து அ ரொம்ப நாள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அ டூர் மாரி போனோ போனவாரத்துல அதுக்கு முன்னாலா நெறயா போய்ருக்குறோ
ஆ
அது என்னமோ தெர்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு எனக்கு சண்ட வந்துருச்சு
ஓ
அது என்னனா நா வந்து கோவத்துல அவள திட்டிப்புட்டே அது செஞ்ச வேல அப்டிதா திட்டிப்ட்டே அத வந்து இன்னொரு புள்ள ரெக்கார்ட் பண்ணி அந்த புளைகிட்ட போய் குடுத்துருச்சு
அய்யையோ அ அ இன்னொரு பொண்ணுட்ட பேசுனத
அதா என் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட திட்னேல்ல அத போய் ஒரு புள்ள வந்து அ அது போயி அப்டியே ரெக்கார்ட் பண்ணி குடுத்துருச்சு அதுல அவுளு நானு பேசுறதுல இத்தன வர்ஷ் ப்ப அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷ ஃப்ரெண்ட்ஸ அந்த புள்ள பிரிச்சு வுட்ருச்சு
ஐயைய்யோ இதெல்லா எவ்ளோ பெரிய தப்பு அத ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணலாமா
ம் அது அந்த குரூப்ல உள்ளங்க எல்லாருமே திட்டி இது பண்ணி அந்த பிள்ள குரூப்ப உட்டே பெயிர்ச்சு இந்த ரெக்கார்ட் பண்ணது நீ செஞ்சது கிரும்னல் குற்றோ கிரிம்னல் தா அந்த வேலயெல்லா செய்வாங்க நீ ஒரு ஃரெண்ட்ஷிப்புக்குள்ளற இந்த மார்லா செய்ரியே அப்டின்னு சொல்லி வே குரூப் வுட்டே தொலஞ்சிர்ச்சு அது இந்த பொண்ணு வந் ந்து அதாது புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா எனக்கு நல்ல ப்ரெண்சா இருக்கலா அவ ரிஞ்சுக்காம போனா நானு அப்டியே இருக்கறே நீ என்னைக்கா இருந்தாலு அது தெரிஞ்சுக்கிட்டு என்னய தேடி வருவ போன்ட்டு நா வெயிட் பண்றே அவளதா இந்தரவ அவள வுட்டுட்டு அந்த டூர் போனோ அது கொஞ்சோ எ ஏ கூட எல்லா போட்டோலையு அவதா இருப் பா அன்னைக்கு நா அந்த போட்டோ பாக்கும்போது க்ளோசப்ல இப்டி வச்சி பாக்கும்போது அது இல்ல அந்த பொண்ணு அது எனக்கு கொஞ்சோ மனஸ் கஷ்டமாதாருந்துச்சு
கண்டிப்பா கண்டிப்பாருக்கு இத்தன வருஷோ க்ளோஸ் தந்துட்டு இந்த ஒரு ட்ரிப்ல இல்லேனா அதுக்கு மனசு
எ போனன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோனு வச்சுக்கோங்களே அந்த பிள்ள போட்டோ நெறையா ஒரு நூறாது ஏ கூட இருக்கு அது
அப்பா அ அ அ
பிள்ள உள்ளவங்க கூட அப்டி கெடையாது அதோட போட்டோவ ஜாய்ன் பண்ணிரு அவ்ளோ எடுத்திருக்றோ ரெண்டு பேரு ஹார் டின் வச்சுதா எடுப்போ நெறையா அந்த மாரி இருக்குபோது அன்னைக்கு இல்லையா ஆ போனோ அட்டூரு அந்த ஊஞ்சல் ளாடுறது சீசா இதெல்லாமே வெளாண்டுட்டு அப்ரோ பெய் ஆர்ருச்சு போயி ரெண்டு மன் நேரோ த ஆத்துலயே இருந்தோ பாத்துக்கோங்க ரொம்ப ஒரு மாரி நல்லா இருந்தது ம் அப்டியே வலுக்கல்ல அப்டியே படுத்ட்டோ
அஹ நல்லார்க்கு
அலயா தண்ணி போறது ஒடம்பு வலி எல்லா நல்லா முதுகுல பட்டு பட்டு பட்டு முடு முதுவலில அல்லா கேட்டுச்சு பாத்க்கோங்க
ம் ம்
ஒரு சிலர் வந்து மீன் புடிச்சிக்கிட்ருந்தாங்க அதுலியே க்காந்துகிட்டு ஃபேமிலில்ல வந்தவங்க அந்தஸ் ஷால எடுத்து வச்சிக்கிட்டு ஆல போய் மீன புடிச்சிக்கிட்டு உக்காந்துருந்தாங்க அதுல்லா கொஞ்சோ பாக்குறக்கு நல்லா இருந்துச்சு
நல்லா இருந்து சே ஆ ஆ
அப்றோ அந்தப் இளைஞர் மார் இருக்காங்கல்ல பசனுங்க அவங்க ஒரு முட்டாள் தனமான வேலைகள்லா செய்றாங்க அதாவது அவங்க ஆபத்தான பகுதி இந்த இடத்துக்குச் செல்ல தடைப்பட்டுள்ளதுன் போட்ருக்காங்க அதையும் மீறி அந்த பசனுங்க மூணு பசனுங்க போய்ட்டு சொழல் ருந்துக்கு உள்ள போய்ட்டானுங்க நாங்க அங்கதா நிக்கிறோ அன்னைக்கு அத வேற அன்னைக் போனப்ப பாத்தோ அதுல ரெண்டு பசங்கள தூக்கிட்டாங்க முடிய புடிச்சு அப்டேத் தூக்கிட்டாங்க மூணாவ்து ஃபஸ்ட் போன பைய வந்து உள்ள சே போய்ர்ச்சு அப்பறோ பத்தோம்பது வய்ஸ் த்து அந்த நாத்து சைடு உள்ள பசனுங்க போலக் அத்த தண்டி பய்யன தூக் க்கி அந்த கட்ட மார் இருக்கும்ல சேர் மாரிலா அதுல படுக் ப்ப போட்ருக்கறாங்க செத்து
ஐயை
ரொம்ப கஷ்டமா இருந்தது பசனுங்க ரெண்டு பேரு வந்தவனங்க அழுதுகுட்ரு டாநுங்க ஆம்புலன்ஸ் வருது போலீஸ் எல்லா வருது எதுக்கு சொல்றன்னா ஃப்ரெண்ஷிப்பு வந்து இருக்குறாங்க நல்ல நண்பர்கள் இக்காங்க கெட்டது இருக்காங்க
ம் ம் இல்ல இந்த மாறி ஆபத்தான எடத்துக்லா போ கூடாது ஆம இருக்கணு அதுதா உம் எவ்ளோ பேருப்பா ஆத்துல பிள்ளைங்க மூழ்குற தானே வருது ஆறு கெணறு
த்தர்லுந்து கஷ்டமா இந்ச்சு தண்ணில எறங்கவே பயமா இருந்தது
ம்
அப்ற அங்க ஆத்துக்குள்ள நின்னவங்கல்லா இந்த ஓரமா வாங் அ இங்கிட்டு மண்ணாருக்குது கல்லு எல்லா இருக்கு அதுல பாத்து வாங்க அப்டின்னு அவங்க சொல்ற அளவுக் ப்பு அன்னைக்கு ஆய்ப்போச்சு பயந்து பயந்துதா எறங்கி போனு அப்றம் போய் தண் ணிக்குள்ள போனவுனே அம் நமக்கு ஆள் அளவ் முட்டி அளவு தா இருக்கு தண்ணி் ஆ அப்ற டக்குன்னு அப்ற உக்காந்துக்குட்டோ ப ஒன்னு யறங்கில்லா வேற பக் ப்றம் போல பயந்துகிட்டு
திருந்தாலு இந்த சூழலு இந்த இதுங்கறது எங்க இருக்குன்னே தெரியாதே நமக்கு
ன்னங்க அது எப்டின்னா பசு நாம்ப்பே என் பைய விசயத்துல சொன்னே அடுத்து என் ஃப்ரெண்டு ஒரு புள்ள இப்டி பண்ணுதுன் சொன்னேல்ல அதாவ் ஒருத்து கேப் பார் பேச்சு கேட்டு இந்த பசனுங்க போறத்தா அங்க போகாதடான்னு ஒருத்தி சொல்லிந்தா எப்டி பொய்ர்ப்பானுங்க ம்
டன்னுன்னா இருந்துர்ப்பாங்க போலா போலான்ட்டு போறதுதா
பொய் ஒரு உயிரே இது குடுத்துட்டு
அதா அஜுனா அதா அதா அந்த லாஸ்ட்டு வீக் கூட ம் அதான் லாஸ்ட் வீக்ல கூட இது மாரி ஆத்துல குளிச்சவங்கதா ஃபேமிலியா அஞ்சு பேரு அவுங்க கால் அளவு தண்ணில தா ஆனா நின்னுட்டுருக்காங்க அந்த வீடியோல பாத்தா ஏ ஒருத் தவுங்க மாட்ட போயி அவுங்கள புடிக்க போயி அஞ்சு பேர் எறந்துட்டாங்க ஒரே ஃபேமிலில ம் லேடிஸ்சு அதெல்லா எவ் அ ஆயி இத்தனைக்கு சிரிச்சு பேசி வெளயாண்ட்டு அந்த மாரி தா அங்க இருக்காங்க
அதா அதா
அதுலயே எப்டி அதா அந்த பொத மண்ணுங்குற மாரி இருக்கு சில ஆறுலேலா எங்க இருக்குனு நமக்கு தெரியாது அதெல்லா மாட் நா ஒண்ணுமே பண்ண முடியாது
இழுத்துறுதுல சல்லுனு உள்ள அப்டியே கொண்டு போயிரு என்ன பண்றது அது
சொல்ற எடத்துல தா குளிக்கணு அதுக்குனு அவுங்க அது பண்ணி வச்சிருப்பாய்ங்
ம்
அத தவிர நம்ம கண்ட எடத்துல இங்கயி தண்ணி கம்மியா இருக்கு அப்டின்லா நெனச்சா நம்மளா யோ ச்சோம்னாலே அது கஷ்டதா
ஆமா பயமாதா இருக்குது அது இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கனா ஆத்துல கொ இந்த ஃபால்ஸ்ல எல்லா மாட்டிக்கிட்டு கிதா பய ஆமா உழுவுறாங்க
ம்
இந்த வேளாங்கண்ணில்லா லாஸ்ட்டாப் போம்போது இந்த பையே அப்டித்தா பண்ணா கொஞ்ச தூரத்துல போயிட்டா எனக்கு ஏ ன்டா கூட்டிட்டு வந்தோனு ஆயிருச்சு சொல்ற பேச்சே கேக்கல அ ஏன்டா வந்தோ அப் பிடிங்கிற மாரி என்னய பண்ணிருச்சு
அதா அதா அதா நம்மல்ல பயந்துட்டு நிக்கணு அங்க நிக்கிறவங்களுக்கு ஆமா ஒரு செகண்ட் தா எந்த விஷயமுமே நம்மளால ஒண்ணுமே அத பண்ண முடியாது ம்
ஒரு சிலரு பசனுங்க என்ன பண்றாணுங்க தண்ணி போட்டுட்டு போயிட்றாணுங்க நீ நிதான தெரியாது அதுல நிதான தெரியாம தா அப்டி உழுவுறது உள்ள போய்யி சொறி விட்டு உக்காந்துருக்கணு
ம் அதா அதா அதா நிதான தெரியாம இருக்கறதா அதெல்லா ரொம்ப கஷ்டோ ஒண்ணுமே தெரியாது போ வேண்டியதா ம்
அதா அதா வேற எதாவது உங்களுதுல அனுபவங்கள் இருக்கா
அ இந்த மாரி எதுவு இல்ல எனக்கு தெரிஞ்சு சும்மா நாங்களு ஃப்ரெண்டுங்களோட போய்ல்லா ஆத்துல இதுலலா குளிச்சிரு ப்போ அதெல்லா ஒரு சந்தோஷமான அனுபவந்தா அது மார்லா இருந்துரு க்கு ஃப்ரெண்ட்ஸ்சு ஃபேமிலியோடயு போயிருக்கோ அந்த மாரி இதுக்குலா அதெல்லா நல்லா இருக்கு ஆனா இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷோ ஆயிடுச்சு அந்த மார்லா போறதெல்லா
ஓ ஏ
ஆமாமா இப்ப எல்லா அந்த இதுவே இல்லாமருக்கு
டைம் கெடக்கும்போது போயிருங்க
ஆமாமா இனிமே அது
இல்ல போவு பயமாருக்கே அ இவ்ளோ இது பாத்ததுக்கப்றோ பயமாவு ருக்குதே ஐயையோ ம்
பா ம் ம்
பெறையஹ நெறைய ஆறுங்க கொளங்க எல்லா குளிச்சுட் தா வந்துருக்கானுங்க அந்தப் பசங்கல்லா நம்மளுக்குதா எதுவு தெரிய மாட்டேக்கிது வீட்ல இருக்கவங்களுக்கு
ஆமாமா நம்ம சின்ன இந்த இதுல அதுங்க செஞ்சுட்டு வரதுல்லா நமக்கு எங்க வீ ட்ல வந்து சொல்லவா செய்யுங்க
இங்க போறே அங்கே போறன் போறதா எங்கயாவது போய்ட்டு வந்துருங்க
ம்
ம் நம்ம போய் பாக்கவு முடியாது இந்த பிள்ளைங்கள பசங்கனா சுத் பா பொம்பள புள்ளைங்க கூட கொஞ்சோ கேட்டுக்கோங்க
ப்ளாக் தன்று பாத்தீங்கன்னா அந்த மாரி இதுக்கு போலா அது சேஃபாதா வச்சிருப்பாங்க ஆமா அதுக் உ கூட நாங்க போய்ருந்தோ அதுலயுமே பத் த்தீங்கன்னா மேலந்து சர்க்கள் வருது பத்தீங்ளா அதுல எ எட்டு நூஸ் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு எட்டுல ரெண்டு பேர் உக்காரணு அதுல வந்து அந்த பொண்ணு முன்னாடி பஞ்சி நா பின்னாடிக்கு உக்காந்திருந்தே
ம்
வேமா போனு ஆனா வந்து அந்த பொண்ணு கொஞ்சு ஸ்லிப் ப்பயிச்சு முன்னாடி உக்காந்ததுனால கால அப்படிதானே வச்சிட்டு போனு அது கால அந்த எதோ கட்ட ஏதோ தட்டி வுட்ருச்சு அப்ப பாத்தீங்கன்னா ஆ புருவத்து கீழ அந்த கண்ணு கிட்ட கரெக்டா அடிபட்ருச்சு அந்த பொண்ணுக்கு நல்ல வேல் ல்ல ஒரு இது இஞ்சு தா கண்ணு அடிபட்றதுக்கு ரத்தோ ஊத்தவு அப்பறோ டக் ப்பினு பெய் ஃபஸ்டெய்ட் மாரி பண்ணி
ஆ
அந்த பொண்ணுக்கு இது பண்ணி அதுக்கப்புறோ தண்ணியிலே எறங்க பயந்துகிட்ருந்துச்சு
ஐயய் ஆமாமா ஆ ஆ
ஆமா அந்த பொண்ணுங்கு அதுக்கு வேற மூணு புள்ளைங்கொ வேற கூட்டிட் வந்துருந்தாங்க கொஞ்சோ பயமாதா இருந்துதெ எங்களுக்கு நா ஒருவத்தி என்ன பண்ணே ஆப்ரேஷன் பண்ணி எனக் க்கொரு ஆறு மாசமா ஒரு வருஷமாந்த ஒரு வருஷோ இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆப்ரேஷன் மண்ண விஷியத்தே நா மறந்துட்டே பாத்துக்கோங்க அதுல போய் நா ய் உக்காருவேனா ஆ மறந்து தொழஞ் இங்கிலவ் வா வா ஆரன் ஜொல்லு உக்காந்துட்டே பாத்தா அந்த சரு க்கள் மேலந்து வருது பாருங்க எவ்வளவ் உயரத்துல இந்து வருதோ அதுரு வந்து கீழ வந்துட்டு கீழந்து அதே உயரத்துக்கு மேல போச்சு பாருங்க அப்பத்தா எனக்கு நா ஆப்ரேஜா அண்ணதே ஞாபகோ வந்துச் அய்யய்யோ அப் உம் சிறுகடல் மேப்பு தெ உ பெருங்கொடல வந்து பெரட்டிர்ச்சு
அய்யய்யோ ம்
துவாங்கோ சொல்லிதா அனுப்பிர்க்காங்க கொடல் யரங்கிரு நீங்க பாத்து இது பண்ணுங்க அ பெரிய பொருல்லா தூக்காதீங்க வெய்ட்டு தூக்காதீங்க இதெல்லா சொல்லிதா அனுப்புனாங்க பாத்தீங்கன்னா அத யோசிக்கவே இல்ல நானு அப்பதா மேலருந்து கீழ எறங்கும்போது வயிறு ஒரு மாரி பண்ணுச்சா அப்பதா ஐயோயோ ம் ஐய்யயோ ஆர்வக் கோளாறுல வந்து ட்டோமே அப்டின்ட்டு பயம்மா இருந்துச்சு கடவுளே எது ஆயிர கூடாதுன் சொல்லிட்டு அதுக் கப்பற போய் தண்ணில ஃபாஸ்டா போய் வுட்ருச்சு அதோட எந்திரிச்சு ஓட்னதுதா நான்
ஐயயோ ஆனா அதெல்லா பய தானே ஆப்ரேஷன்னா பய தம்னா எதாவ்து ஆன்ச்சுனா என்ன பண்ண முடியு அடுத்து
அந்த மாரி ஒரு இது இப்ப எங்க ஊர்ல திருவிழா நடந்ச்சு பாருங்க அப்பயும் மறந்து தொலஞ்சுட்டே இந்த ஆப்ரேஷன மறந்துட்றே நானு போய் எங்க சிஸ்டருங்களோட போயிட்டு இந்த இது இருக்கும்ல பேர் என்ன ஆ ஆமா ராட்னத்துலே இன்னொன்னு ஒன்னு இருக் கே பேர் தெர்லயே இந்த ஊஞ்சல் மாரி இப்டி போய்ட்
கொலம்பஸ்ஸுனு சொல்லுவாங்க
அ அது டிராகன் டிராகன் இதுல்ல ஏறி ஒக்காந்து ட்டோ அந்த மூலைல போய் நெறைய பேர் ஒக்காந்துட்டாங்க இந்த மூலைல நெறைய பேர் ஒக்காந்துட்டாங்க நடுல ஒக்காந்துருந்தோ அப்பயும் மறந்துட்டே பாருங்க இந்த ஆப்ரேஷன் கதைய எங்க இன்னொரு அக்காவு பண்ணிருக்குது அதுவு மறந்துருச்சு பாத்தா எனக்கு வந்து ஹார்ட்டடாக் வரஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டே நானு குப்பு குப்பு குபுன்னு வேர்த்து ஹார்ட்டு வேகமா துடிக்க ஆரம்மிச்சிருச்சு
ஐயயோ
தல சுத்தல் வாந்தி வர மாரி ஆயிருச்சு கத்துறே ஐயோ என்ன வுட்ருங்க எறக்கி வுட் ட்ருங்க முடியல என்னால ஏனா ஹார்ட்டு பட பட படனு ரொம்பவே ஃபாஸ்ட் ட்டா துடிக்க ஆரம்மிச்சிருச்சு அந்த மாரி போக் கூடாது கண்டிப்பா அப்பா பயமயிருச்சு சாமி இனிமே வந்து நம்ம வந்து அத பண்ண கூடாது அப்டின் முடிவு பண்டே அன்னைக்கு டிராகன்ல ஆ எனக்கு வி நா‌ ஒரு லூஸ் ஸு ஏறும்போதெல்லா மறந்து தொலஞ்சுறே எறங்கும் போது ஞாபக
ஆ
பாத்தீங்கனா என்னென்னமோ பண்ணிருச்சு அப்பற எங்க அக்கா இன்னொன்னு என்ன பண்ணுச் ச்சு அந்த ராட்ன இது பண்ற டய ஏங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க பயமா இருக்குது அவளுக்கு என்னமோ ஆயிருச்சு அப்டின்னு பாத்தீங்கனா பட பட படன்னு வந்துருச்சு கை கால் எல்லா ஒத் தற ஆரம்மிச்சிருச்சு வேர்த்து பல மழையா ஊத்துதுப்பா
ஆ
ஏ டக்